ஹலோ
ஹ ஹலோ கேக்குதா
ஆ இப்ப மட்டு நீ இதுல வராம இந்த மெசேஜ் பண்ணிட்டு இரு டென்ஷன் ஆயிருப்பே
இல்ல இல்ல நான்ல்லா வந்துருவே நானு
எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா அவ கூட பேசினா மட்டுந்தா எனக்கு ஸூரோவா வருது ஏன்னே தெரியமாட்டிகுது
எனக்கு வந்து ஒரு நாலு டைம் அப்புடிதா ஆச்சு என்ன பண்ற வீட்டுக்கு போயிட்டியா
மேடேறிட்டு இருக்கே அந்த மல மேல
சேரி சேரி
தலையெல்லா அப்டியே வலிக்கிற மாறி இருக்கு ஒரு மாறி காலையிலேருந்து வேல செஞ்சேனா
ஆ சேரி சேரி என்ன வேலை செஞ்ச அது இதுன்னு புடுங்கி சாப்ட்ட
நனானா எதுவுமே சாப்டல காலைல இருந்து விரதம்ல ண்ணே இன்னைக்கு அமாவாசையில
ஓ அப்படியா நேத்து தா அமாவாசன்னு கேள்விப்பட்டே
நேத்து அம்மாவாச இன்னைகோட முடிஞ்சது முடியறதுல இருந்து ஆரம்பிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க
ஓ சேரி சேரி சேரி
அதுனால அப்டி பண்ணிட்டு இருக்கே அது வேற எனக்கு பிடிக்காத ஆ தங்கச்சியெல்லா நல்லா இருக்காங்க வீட்டுக்கு போனாதா தெரியு வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையான்னு
ஓ அப்படியா அம்மாவு வேலைய விட்டு வந்திருப்பாங்களா
இல்ல தெரியலியே
சேரி சேரி இல்ல எனக்கு தெரியாதுல
ஓ ஓ அப்புடியா
ஆ
நீ வேற யாரோ ஒருத்தங்கதான்னுன்னு தெரியாது
இல்ல நானே சென்னையில இருக்கே எனக்கு எப்டி தெரியு
ஓஹோ அந்த இதுக்கு வேலைக்கு போயிட்டியா அந்த இதுக்கோ உனக்கு வேல கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க
ஆமா ஆமா நாலு வாரம் ஆச்சு வந்து
பரவால எங்கிட்ட வந்து வந்து கனவுல நடாக்குற மாதிரில என்ட்ட பேசுற போல இருக்கு பரவில்ல நைட் குட் பண்ணா
உ
வேலை கிடைச்சி இப்ப உனக்கு எத்தனமணிக்கு வேலை முடிச்சு எத்தன மணிலயிருந்து எத்தன மணி இருப்ப
எனக்கு வந்து காலைல எட்ர மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கு தா வேல
எட்டறை மணில இருந்தே வா எல்லா இதுலயு வந்து பத்து மணிக்கு தான ஆரம்பிக்கு
இது அஞ்சு மணிக்கு முடியுதுல சிலதெல்லா ஆறு மணிக்கு தானே முடியு ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆரம்பிச்சு
ஆமா இருந்தாலு ரொம்ப நேரத்துலதா என்ன இதுக்கே திட்னீங்கல்ல நா காலேஜுக்கு போம்போது எட்ர மணிக்கு யாராச்சு காலேஜ் வப்பாங்களா அப்டி வாயில கை வச்சு சிரிச்சிங்கல்ல அதுக்குதா ஆண்டவன் இப்டி ஒரு பதிலடி குடுத்துருக்காரு
அதுதா அதுதா நாளைக்கு எல்லாரு என்ன பண்ணுங்க ஒரு பத்து பத்தேகால் க்ல்லா வந்து உக்கடம் வர மாரி வந்து அப்டிங்ளா
ஆ செரி நா இங்கயிருந்து ஒரு ஒம்போதரைக் க்கி கெளம்புனோனா
இல்ல எப்டியு வந்து அந்த சுண்டக்காம்புத்தூர் பொண்ணு அங்கறிந்து இங்க வரணுல அங்கிருந்து வந்து அப்ப அந்த பொண்ணு ஒன்போது மணிக் கெளம்புனா அ ஆமா அப்றோ அங்கருந்து இங்க வந்து இங்க வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து அந்த உங்க கடைக்கு போய் அந்த வேலைய முடிச்ட்டு திருப்பி நீங்க உக்கடம் வர்ர குள்ள அந்த தெலுங்குப்பாளைய பொண்ணு கோத்தனூரு பொண்ணு
ம்
பி கே புதூர் பொண்ணு வந்
இப்ப எல்லாரு போறக்கு நமக்கு வண்டி கரேட்டா இருக்கா
ஆ கரெக்ட்டா இருக்கு மூணு இருக்கு ஒரு இதுல வந்து நானு என் தங்கச்சி அந்த தெலுங்கு விதி பொண்ல வந்துர்றோ இன்னொன்ல வந்து சுண்டக்காபுத்தூரு நீயு வந்துரு
ஆ
இன்னொன்ல வந்து தெலுங்கு பாளையமு போ
போத்தனூரு அ அ அந்த விஜயலஷ்மிஸ் போனு
ஆமா ஆமா அந்த விஜயலஷ்மல் ஸ்கூல்லதா இப்ப வந்து நியூவா ஆட் ஆய்ர்க்குது
ஆ ஆ
எதோ வரன் சொல்றதே பெருசு எப்பய்மே யாரு யார சொல்ற
உன்னோட தங்கச்சிதா
ஆமா
ஐயோ இப்ப ஒருசெக்கேன் நா பயந்துட்டே கீழ விழுந்திருப்ப மாடில இருந்து
ஏன்
மாடி ஃபேட்டாத்தா ஏறி வர நாய் கீழ எறங்குது மாடிலருந்து எனக் படில பா மேல ஏறி வண்ட்டே என்ன பண்றதுன் தெரில
நா என்ன சொல்றனா அந்த விஜலஷுமல்ஸ் உள்ள பொண்ணு வந்து எப்பயுமே பொய்யுங்கற்தே ஒன்னு சொல்லாது இதுவரைக்கு எவ்ளவோ கெஞ்சிருக்கோ சின்னதா ஒரு
ஆமா கேட்டா இல்ல இதுக்கு அது வந்து கண்டுபுடிச்சிருவாங்க உக்கடதுல இர்ந்தே
நா நெறையா தடவ எவுளோ எவுளோவோ கேட்ருக்கே இந்த வந்து ஆர் எஸ் உக்கடம் பான்ஸுனா உக்கடம் தா அத தாண்டி டவுனாலோ இந்தா
டவுனாலனா எல்லாருமே வந்துட்டு இவங்க அவுங்க சொந்தக்காரங்க அத்த எங்க அத்தைங்கள்ல
ட்ரெஸ் எடுக்கற்க்கு வருவாங்க சாப்புட்றக் வருவாங்க அவுங்க அ க்காங்கள்லா வருவாங்கன் சொல்லுவா ஆ காந்திபுரம்னா வேண்டவே வேண்டா இப்ப ஏ திடீர்னு இந்த தடவ மட்டு நா அந்த பொண்ண பாக்கறக் வரே இன்டர்வியூ இருக்குன் சொல்லிட்டு வரே அப்டின் எதுக்கு சொல்லனு வரது பிரச்ன இல்ல ஓகே தா ஆனா எ இவ்ளோ நாள் இவ்ளோ வர்ஷோ ஒரு மூணு வர்ஷோ இருக்குமா
ஆமா
மூணு வர்ஷமா சொல்லாம இப்ப வந்து அப்டி இப்டி அப்டீங்றா
சேரி கேட்டா இப்ப என்ன சொல்லுவாங்க வேலைக்கு போறோல
அதுக்குதா சுண்டக்காமுத்தூர் பொண்ணு என்னங்குது நம்ம போட்ட போட ப்பிடி இயே
ஓவரு இதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் பொய்தான்
அப்டி நம்ம போட்டப் போடு அப்டின்னா அதுக்கு நடுவுலயே நம்ம எவ்வளவோ போட்ருக்கோம் எங்கேயோ போனோம் அப்ப அதுங்கல்லாம் எதுவுமே பேசல சொல்லலயே
இல்ல இது வந்து அவளோட உயிர் தோழிங்கறனால
ஆ அதுதான் நானும் சொன்ன
ஆ
அதுக்கா கூடி இருக்கலா அப்டின்தா
ஆ ஆ ஏ இல்ல இதுக்கு முன்னாடி அவ அவளோட ஃப்ரெண்டுக்காக போய்ருக்காலா இந்த ரெண்டு வருஷத்துல நம்ம பேசாம இருந்தோல்ல
இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த விஜலட் சுவஜ் பொண்ணோட பொறந்தநாளைக்கு இந்த பொண்ணு போயிருக்குது ஏன்னா நம்ம போம்போது நம்ம பாத்தம்ல ஆ அது பாத்தோ
அவளோட பொறந்த நாளைக்கு இவ வந்ததே இல்ல போனதில்ல அதனால வந்துட்டு செரி இத்தன வருஷ நா போலைல அப்டிங்கிற மாரி ஒரு இது பண்ணிருப்பாலோ
ஜயோ எனக்கு என்னனே தெரிய மாட்டேக்குது
அப்டின்னாலு வீட்ல உண்மைய சொல்லிருக்கலால அவளோட இது தானே ஃப்ரெண்டு தானே
அதா என்னன்னே புரில
கேட்டா இத்தன வருஷம் நா போகல இப்பதான் நான் போறேன் அப்டின்னு கூட சொல்லிருக்கலாம் இதுக்கு எதுக்கு போய் சொல்லிட்டு வரணும்னு தெர்ல ஏன்னா இத்தன வருஷம் நா போகலன்னு சொல்லிருந்தாலே அவுங்க வீட்லயே விட்ருப்பாங்க
உண்மையாலமே வந்தது கடையாது இது பண்லல்ல சேரி என்னமோ ஒண்ணு எப்பயுமே எப்பயுமே வரமாட்டன் வரமாட்டன்னு சொல்றவ இப்ப சேரி ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு வரானா சரிதான் வரட்டும் பாப்போம்
ம் ம்
ஆனா நா கண்டிப்பா கேட்பேன்
என்னன்னு நாளைக்கா
பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவால்ல அகல்யா இவ்ளோ மூணு வருஷம் நாலு வருஷம் இல்ல இல்ல நா லெவன்த் டுவெல்த்லேந்தே அவ சொல்ல மாட் டா லெவன்த்து டுவெல்த்து இந்த படிச்ச மூணு வருஷம் எதுவுமே சொல்லதில்ல இந்த அஞ்சு வருஷம் கழுச்சி இந்த மாரி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இது சொல்றது இவ இந்த மாரி மாத்தி சொல்றேன் எப்பயுமே என்ன சொல்லுவானா எங்க அப்பா அம்மா கிட்ட கேக்கறேன் அவுங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாண்டி
இப்ப இந்த மாரி இங்க போறன் தா சொல்றேன் நம்ம நறையா டைம் வந்து வீட்ல போம்போது மாத்தி மாத்தி சொல்றப்ப கூட இல்ல நீங்க வீட்ல இங்க இருந்தா சொல்லுவேன் அப்பர யாராச்சு பாத்துருவாங்க அ
நம்ம ஏதோ ஒரு எடத்துக்கு போறோன்னாலும் அந்த எடத்த கரெட்டா சொல்லுங்கடி இதுதானே நடக்க போகுது ஆ ஆ
இல்ல நா வரவே மாட்டேன் குனியமுத்தூர்ல இருந்து உக்கடத்துக்கே நா வரமாட்டேன்
ஆமா ஒரு தரவ கேட்டுக்கிறேன் காளான் சாப்பிர்ரக்கே நீ உனக்கே தெருஞ்சிருக்கும் எப்டின்னு
ம் ம்
செரி பாப்போ என்னன்னு
ம்
ஆனா நா என்ன சொல்றேன்னா இப்ப இத்தன்னால் இந்த பொண்ணு கூட நம்ம பேசாம இருந்தோ இருந்தாலு இப் பதா வந்தாலு நிறையான்னா எதாவக் கேட்டாலு உதவி எல்லா நறைய தா பண்ணுது ஒரு எல்லாமே வந்து வளாட்டாவே எடுத்துக்குது அது ஏன் என்னான்ல தெரில முதல்ல எல்லா கோவப்படுவ இது பண்ணு இப்ப எல்லா எதுமே இல்ல
இப்ப அவளுக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா இத்தன வருஷோ இந்த மாரிலா பேசுறக்கு பண்றதுக்கு ஆளே இல்ல வருந்துச்சுல்ல இந்த ரெண்டு வருஷமா அப்பம் ஆ இப்ப இத்தன இந்த ஆனாலு நம்மதா திரும்ப வரோங்கும் போது அவ அப்புடி இருக்கா
அதுதா அதுதா இல்ல இப்ப யாருமே திடீனுட்டு இப்போ எங்கெங்கயோ கேட்டெல்லா பதினெட்டாயிருவா வாங்கி தறக்கெல்லா இதுதா யார இருந்தாலு யோசிப்பாங்கதா நம்ம நம்மளுக்குள்ளயே கேட்டுக்குறோ இப்ப நம்மள விட்டா நம்ம கூட இருக்கிறவுங்க அண்ணா கிட்ட அப்பா அம்மா கிட்ட அந்த மாரினா சொல்லு எங்கயோ இருக்குறவுங்க சொந்தக் காரங்க அவுங்க கிட்டல்லா வாங்கி தந்ததுலா எனக்கு ஒரு இதா தா இருந்துச்சு சேரி பரவால ஒரு நம்பிக் கையாதா இருக்கு அப்புடிங்குறதெல்லா ஆனா இந்த மாரி நம்ம எதுமே அந்த புள்ளைக்குன் நம்ம எதுமே கேக்கறதோ பண்ணவோ மாட்டோல்ல
ஆமா
இந்த மாரி பேசுனது இல்ல அதுக்காக சொன்னே
ஆனா இன்னைக்கு அந்த புள்ள பண்ணது கொஞ்ச இதுதா இந்த ஒரு கோன் போட்றக்காக இது கட்டப்பைக்கு பதுலா அப்டி துணிப்பைக்குள்ள வச்சுட்டு வந்தது அந்த டிர இது துணி கடசி வரை க்கி எங்க கிட்ட காமிக்காம போனது இது எல்லாமே கொஞ்சோ ஒரு இதுதா பெரிய விஷயந்தா இப்புடி பண்ணுவாங்களா ஒருத்தங்க அப்புடின்னு இல்ல எல்லாமே இருக்குற இடத் துல தா அவுங்க ஒருத்தவங்க இருக்காங்களே அதைய விட்டுட்டு எதுமே வேண்டா வேண்டான்னு ஒரு காட்ட நோக்கி வராங்க எப்புடின்னு எனக்கு தெரியமாட்டிங்குது
கேக்குற அப்பயு என்னது இதுன்னா இந்த மாரி ட்ரெஸ்சு டக் புடிக்கணு சேரி யாருகிட்ட அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சேரி சேரி அத்தன் யோசிக்கிறே அவுங்க அம்மா வரக்கு
டாங்களே நா சேரி ஒருவேள நா நா அப்பவே கேட்டே என்ன எப்புடி இது பண்ணுவீங்க ஏன்னா உங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா இல்லேல்ல அப்ப எப்புடி சேரி சாய்ந்திரோ வரைக்கு இருந்தியீனா இப்ப அடிச்சுட்டு போவ
இல்ல அது அஞ்சர மணிக்கு கிளம்பிரு அவுங்க அம்மா வந்துட்டு நால்ற அஞ்சு இதுக்குள்ள இதுக்குள்ள வருவாங்க அ என்ன இதுல கொண்டு வந்திருக்குதுன்னு தெர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ரூவா நாப்பது ரூவா மிச்சம் பண்றக்காக இப்புடி வந்திருக்குது
இல்ல பரவால்ல கை வலி தான தூகி தூக்கிட்டு போட்டு நமக்கு என்ன சேரி சும்மா அங்கருந்து துணி இங்க வரைக்கு ஒரு இது பயண பண்ணணு
ஆனா நானே பயந்துட்டே எங்க அப்பா திட்டுவாரோ என்ன சொல்லுவாரோ என்ன சொல்லுவாரோனு தா இருந்தே
ஆ நானே அதா சொன்னே இப்ப நீங்க போயி நீங்க இங்க இருந்து போத்தனூர் போய் விட்டுட்டு போனீங்களா
அவ் வீட்டுக்குள்ள வீடு வரைக்கு விட்டுட்டு அப்பதா கெளம்புனோ ஏனா இவ்ளோ தூரோ வந்தாச்சு அ அந்த பொண்ணு சொன்னா ஆத்து பலத்துல விட்ருங்க நா போய்க்கிறன் இவ்ளோ தூரத் ந்து இவ்ளோ தூரோ வந்தாச்சு காணு காயணுன் சொல்லி அங்க இருந்து திருப்பி வீட்டுக்கு ஓடி போயி எப்படியு அழிஞ்சிரு ஒரு பத்து நிமிஷந் தான எக்ஸ்ட்ரா நடுலயு ஒரு டிம்கா ஆ சரி சரி